ஹலோ கேக்குதா மேம், ஆ அ சொல்லுங்க மா
ஹலோ
ம் சொல்லுங்க
ஆ சொல்லுங் பா
ம் நீங்ளே ஏதா ஒன்னு சொல்லுங்க
எடைல ரொம்ப கொ எடைல கொஞ்சோ பிஸி ஆயிட்டீங்க போல
இல்ல இல்ல இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருந்தே அஞ்சு நிமிஷம்னு நெனச்சிட்டே ரொம்ப நேரம் போயிடுச்சு
அப்டிங்ளா சேரி சேரிப்பா சேரி தாம் அப்றோ
நீங்க காலேஜீலதா இருக்றீங்களா
இல்லப்பா அதோ வெளில வந்துருக்குறோ பாப்பாவ வெளியில கூட்டிட்டு வந்திருக்குறோம் பா
சேரிங்க சேரிங்க
சரிப்பா
ம்
எங்க பாப்பாவுக்கு அதுதான் எங்க பாப்பாவுக்கு வெளில எல்லாம் போயிட்டு காம்படிஷனல்லாம் அட்டென் பண்ணனும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரஸ்ட் ஆ டிராயிங் கலரிங் அப்பறமா ஹேண்ட் ரைட்டிங் பெயிண்டிங் இந்த மாதிரி காம்படிஷன்லல்லாம் அவுளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால சில அகாடமிக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல அஹ் அந்த மாதிரி தி காண் கண்டக்ட் பண்ணும் போது நாங்க ரெஜிஸ்டரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் அதுல ரீசண்ட்டா கூட பாப்பா அஹ் ப்ரைசஸ் எல்லா வின் பண்ணாங்க அதனால அந்த மாதிரி கூட்டிட்டு வந்துரும் அஹ்
ஓகேங்
உம் செரி செரிப்பா அப்புறோ டியூஷன் போவீங்களாப்பா இல்ல வீட்டிலேயே படிப்பீங்களா ஆமா வீட்டிலேயே படிப்பேன்னு தான சொன்னீங்க நீங்க த்ரீ ஓ கிளாக் வரைக்கும்
அது காலேஜில்லட்டு லெவன்த்து டுவல்த்து படிக்கும் போது டியூஷன் போயிட்டு தான் இருந்தோம்
ஓ லெவன்த்து டுவல்த்துல டியூஷன் போனிங்
அஹ் அஹ் அது ஃப்ரெண்டுங்க கூட ஃப்ரீ டியூஸ் சன் போயிட்டு இருந்தோம்
செரி செரி ஃபிரீ டியூஷன்னா பக் க்க அதாவது உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃபே டியூஷன் எடுப்பாங்களா
இல்ல இல்ல இல்ல இதுட்ட வந்து எப்புடின்னா ஓ டியூஷன் வச்சு நடத்துறாங்க
உம் செரிப்பா
போஸ்கோ அவுங்கள்ல இருந்து அந்த கம்பெனியில இருந்து எடுத்து நடத்திட்டு இருக்கறாங்க
ஓ ஸ் ச்சு ஓ டிரஸ்ட்டா
அஹ் ஸ்கூல்லு ஆட்டயேதா இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் பேரு வருவாங்க ஒவ்வொரு கிளாஸஸ் தனியா இருக்கும் கம்ப்யூட் ட்டர் கிளாஸு எம் எஸ் ஆஃபீசு டேலி இருக்குது
செரி செரி
உம் சம்மர் லீவு எல்லாமே அங்க எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடு வாங்க அ
அப்படியாப்பா சேரி சேரி செரி செரி அந்த மாதிரி ஒரு டியூஷன்ல போயிட்டு படிச்சிங்கிளா செரி செரி செரி ம் சரிப்பா நல்லது தா ஆமா இது மத்த சப் சேச்சிக்கு இல்லனாலு அக்கௌண்ட்ஸ்கு கொஞ்ச
ஆமா ஆமா
ம் மத்த சப்ஜெட்டுக்கு தேவயில்ல ஆனா கொஞ்சோ அக்கௌன்ண்ட்ஸ்க்கு மட்டு
ஆ அக்கௌண்ட்ஸுக்கு மட்டு இது பண்ண ஒவ்வொரு நாளைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரு ஒரு நாள் இங்கிலீஸு ஒரு நாள் தமிழு அந்த மாரி வரு
ம் செரி செரிப்பா செரிப்பா தமிழ் இங்கிலீஷ்லா புடிக்குமா
தமிழ் இங்கிலீஷ் புடிக்கு
என்னப்பா
இங்கிலீஷ் புடிக்கு தமிழ் நமக்கு இதாகாது
ஓ தமிழ் அந்த அளவுக்கு வராதுன்றீங்களா ஏனா சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ்
இங்கிலீஷ் மீடியமே படிச்சுனால
ஓ செரி செரி அப்ப கிராமர்லா நல்லா போடுவீங்கல்ல
ஆஹ கிராமர்லா எனக்கு அவ்ளோக்கா தெரியாதுங் மேம் சொல்லி தருவாங்க ஆனா மறந்துருவோ இருந்தாலு உள்ள கதையெல்லா வச்சுன் அப்படியே அப்படியே வந் வந்துருவ
ஆ அந்த கோடு வேடு மாதிரி ஞாபக வச்சு க்கிறதுல்ல இது வந்தா இது இது வந்தா இது அந்த மாரி ம் செரிப்பா செரிப்பா நல்லதுதா எப்டியோ அதுதா பிளஸ் டூ வரைக்கு நம்ம கஷ்டப்பட்டு திக்கி திணரி படிச்சு வந்துட்டோல்ல எல்லாருக்குமே அப்படிதானே ம் செரி செரிப்பா செரிப்பா அப்ப நல்லா படிப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்ப நல்லா படிங்க இன்னு நெறைய இன்னும் நல்லா நெறைய படிங்க உங்க நல்ல பியூச்சர் இருக்கு செரிங்களா
செரி செரி
பா செரிப்பா அப்புறோ சிலம்பம்லா பிடிக்குமாப்பா
சிலம்பம் ஆஹா அதெல்லா போனதில்ல பாக்சிங் போயிருக்கே
பாக்சிங் போயிருக்கீங்களா சூப்பர்
ஆ அது ஒரு ஆறு மாசோ போயிருந்தோ அது
ஓ கோர்ஸா கோர்சா போ அதாவது கோர்ஸ் மாதிரி கத்துக்கிட்டீங்களா
ஆமா ஆமா அதுவு ஃப்ரீ தா
ம்
ஒரு மாஸ்டர் ஒருத்தர் சொல்லி தராரு எங்க வீட்டு பக்கத்லியே
ஓ அப்டியா
ஆம் போய்ட்டுருந்தோ செரி வேண்டான்னு சொல்லிட்டு அ த்லியு நின்னாச்சு
ம் செரி செரிப்பா ஏ நல்லது தானே ஆனா டைம் இல்லையா
ஆ நமக்கு டைம் கெடைக்க மாட்டேக்குது
அதுதா இதுதா இப் ப்ப நீங்க காலேஜு ஜாயின் பண்ணதுகப்றோ உங்களுக்கு அதுலப் ப ஸ்டடிஸ் அதுலயே போய்டுல்ல
ஆமாங் ஆமாங்
ஆ டைம் இருந்திருக்காது சேரி சேரி அப்ப அதுவுஸ் நல்ல விஷ்யோதா செரிப்பா அப்றமா
அப்றம்
இது லன்ச் லேட் ஆகுமாப்பா சாப்டுறதுக் க
லன்ச்க்கு லேட் ஆகாதுங்க நீ அப்டி அப்டிய ஃப்ரெண்டு கூட போனோனா எங்கியோ போய் வெளில போய் சாப்டோன்னா
சேரி செரிப்பா செரிப்பா செரிப்பா அம்மு இது கொஞ்சோ கொஞ்சோ அவுட் சைட் ஃபுட்டு வேனா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே ஓகே
செரிப்பா செரிப்பா அப்றமா புக்ஸ் எல்லா படிப்பீங்ளாப்பா புக்ஸ் படிக்றதுல இன்ட்ரஸ்ட் இருக்கா
ம் புக்ஸ் எல்லா படிப்போ இந்த நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த மாரி மத்தபடி வேற எதூ படிக்கமாட்டோ
ம் என்ன புக்ஸு சொன்னீங்கப்பா
நம் ஃப்ரெண்டுங்க ஏதோ ரெஃபர் பண்ணாங்கன்னா படிச்சுக்லா
ஆ லைப்ரரி போவீங்ளா
ஹ ஹா லைப்பெரி இதுவரைக்கும் போனதில்ல ஸ்கூலில் லைப்ரரிலா இல்ல
உம் உம் உங்க காலேஜ்ல லைப்ரரி இருக்குமே ம் ஆஹ செரி செரி செரி எப்டி நம இருக்கு அதுதா நம்மலுக்கு நம்ம நம்ம நம்மோட புக்ஸ் படிக்கிறதுக்கே டைம் கரைட்டா இருக்குல
ஆமாங்
செரி செரி ப்பா உம் அதா நம்ம கையில நம்ம அதா நீங்க சொன்ன மாதிரியோ நறைய அப்ஸ் வந்துருச்சி நம்மளுக்கு ஏதாது வேணுனா கூட அதுல
அதுல போட்டு ஏதோ ஒண்ணு பாத்துக்க வேண்டியதான் ஆஹ்
செரி செரிப்பா செரிப்பா எனக்குள்ளா லைப் நாளா லைப்ரரி அடிக்கடி போவங் எனக்கு லைப் புக்ஸ் படி கிறதுக்கு ரொம்ப புடிக்கும்
சூப்பர் ஹ
செரிப்பா செரிப்பா அப்புறமா
உம்
உம் மூவிஸ் எல்லா போவீங்களா
ஆஹ் மூவிஸ் எல்லா போணோ போன தாட்டி தா கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்தோம்
ஓ கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்தீங்க
ஆஹ் அது நா மூணாதாட்டி பாக்குற ரெண்டாதாட்டி தே தேட்டர்ல பாத்திட்டு ஒரு டைம் வந்து வீட்ல பாத்தோ
ஓ மூணாதடவ பாக்றீங்களா மூணாதடவ பாக்ற அளவுக்கு நல்லா இருக்கு கிளாஸ்ஸிக்கு
நல்லாதா இருக்குது எமோஷனல் சீன்ஸ் லா நெறையா நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டுங் கூட போயிருந்தோ எமோஷன் சீன்லா இருக்குது ஃபஸ்ட் சீன்லே இருக்குது ம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டுங் கூட போனோ ஃப்ரெண் தங்கச்சிங்க பாக்கலா நாங்க அப்ரே ச்ச மறுபிடியு அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அஹ் தங்கச்சி கூட போயிட்டு அப்ரோ ஒரு டைம்மு எங்க சித்தி கூட ஒக்காந்து பாத்துட்டுருந்தோ
வீட்லயா
ஆஹ் வீட்ல
செரி செரிப்பா செரிப்பா அப்போ நல்லா இருக்கு அப்டியா செரி ம் அதா போலான்ற ஒரு ஐடியா இருந்து இல்லப்பா ஆனா போலா ரொம்ப நாளாவே போலா போலானு இருந்தோ ஆனா எங்க டைம் கரெக்ட்டா செட் ஆகல ப்பா அதா ஆனா எல்லாருமே சொல்றாங்க நல்லா இருக்கு அப்டின் அப்டியா ம்
ஃபுல்லா சாமி சீன்ஸ் தா வரு
ஓ சாமி சீன்சா
ம்ஹ்
புடிக்குமா சாமி கருப்பசாமி புடிக்குமா
ஓ கருப்பசாமி எங் கொலதெய்வந்தா
என்னப்பா
எங் கொலதெய்வந்தா
ஓ கருப்பசாமி வந்து கொலதெய்வமா
ஆஹ்
ஓ ஆமா நறைய பேருக்கு அதுதா கொலதெய்வோ ல ம் செரிப்பா செரிப்பா அப்போ ஒரு தட பொய்ட வேண்டிதா
ஆம் போய்ட்டு பாருங்க நல்லாருக்குது என்ன ஃபர்சின்ல தா அழுக வந்துரு
அழுக வந்துருமா
ம்ஹ்
செரி செரி செரி செ டிக்கெட் எவ்ளப்பா
டிக்கெட் இங்க வந்து ஒன் ஃபிப்ட்டி வந்துது
ஒன்ஃபிப்
ஆ இப்ப நாங்க எடைல ஃபஸ்ட் டைம் பமோ ஃபிப்டி ப்ப போமோது ஒன் டொண்டி வந்துது இன்னி நீங்க போமோ கம்மியாதா வரு
கம்மியாய்ருன்றிங்ளா சேரி செரிப்பா அதுதா போக வேண்டிதா அப்போ பாப்பாக்கு புடிக்காது ஆனா சினிமால்லா அவ்ளுக்கு வந்து அதா வெளில விளயாட்றதுக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு தா போ சொல்வா இந்த கேமி சென்டர்லா இருக்குல ஆஹ் அந்த மாரிதா கூட்டிட்டு போ சொல்லுவா அவளுக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போனா புடிக்காது அது என்னப்பா
ஆ ஓகே ஓகே
ஆ அதனால மோஸ்ட்லா நாங்க சினிமா அவாய்ட் பண்ணிட்டு அவளுக்காக நாங்க கேமிங் சென்டர் தா போவோ சே அதுதா அப்டி இல்லன்னா அதனா நாங்க மோஸ்லி நைட் ஷோ போய்டுவோ ம் அவளுக்கு புடிக்காதுன்றதுனால ம் செர் பாக்லா
போய் பாருங்க நல்லாதா இருக்கு
ம் செரிப்பா செரிப்பா செரிப்பா ஒடம்பு பாத்துக்கோங்க நல்லா படிங்க சாப்டுங்க செரிங்ளா செரிப்பா நம்ம அடுத்த கால்ல பேஸ்லா ஓகே வா செரி ஓகேவாப்பா கேக் இக்குதுங்ள
ஆ கேக்குது கேக்குது
ம் சேரிப்பா சேரிப்பா வெச்சர்ட்டுமா பாய்பா
ஆ ஆ சேரிங்க